வணக்கம் தோழி சொல்லுங்க இன்னைக்கி ஏ என்ன பண்ணீங்க எப்டி போச்சு நாள்லா
நாள் இன்னிக்கி நல்லாவே போச்சி ஆ நா ஏற்கனவே சொல்லியிருந்த இல்லையா என்னோட என்னோட என்னோட மாமியாருக்கு வந்து ஒடம்பு செரியில்ல செரி தான சோ இன்னைக்கி அவுங்களுக் க்கு நா வந்து எல்லாமே கொஞ்சோ பா செஞ்சி குடுத்துட்டு இருந்தே அவுங்கா
நம்ப மாமியாருக்கு ஒடம் சரியில்லா நம்ப கவுனிப்போ ஆனா நம்பளுக்கு ஒடம்பு ச இல்லனா மாமியார் என்னனு கவனிக்க மாட்டாங்க
ஆனாலு அது வந்து ஆமா அது ஒரு பெரிய கொறையாவே இன்னுமே சொல்லிட்டு தா இருக்கறாங்க எல்லாருமே சொல்றே எவ்ளோவுதா நம்ம எல்லாருக்கு செஞ்சாலுமே என்னனா எனக்கு இத பண்ணல இல்ல இன்னு அவுங்களுக்கு வந்து பண்றது இன்னுமே பத்தல இன்னு எனக்கு இது பண்ணல அப்டின்ற மாரிதா வந்து கொற சொல்றாங்க
அதா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல பிடிக்காதவங்க எது செஞ்சாலு அதுல ஏதா ஒரு கொற சொல்லி த்தா இருப்பாங்க அது மாதிரிதா நம்ப எவ்ளோ செஞ்சாலு நம்ள புடிக்காதுன்றதுனால அதுல ஒரு கண்ணு கொறய கண்டுபுடுச்சுட்தா இருப்பாங்க அதனால அவுங்லெல்லா நம் ம்ப ஒரு பொருட்டா எடுத்துட்டே இருந்தா நம்ம கஷ்டப்பட்டுட்டேதா இருக்கணு அவங்கள எல்லா தூக்கி ஒரு ஓரோ வெச்சு சிட்டு வேலய பாக்க வேண்டிதா
வேலய பாக்க வேண்டிதா ஆனாலு நம்ள கிட்ட வந்து ஆ நம்ள புடிக்ல அப்டி இப்டினு எல்லாமே சொல்லியு கூட திரும்பவு நம்ம கிட்ட வராங்க பாரீங்ளா பாத்தீங்களா
அதுதா காலோ அதுதா நேரோனு சொல்லுவாங்க ஆமா இது இத்தான உங்ளுக்கு சொல்ற எப்பயுமே உ நீங்க பட்ற நீ சொன்னபடி பாத்தா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லா கண்டிப்பா ஒரு நாள் அவங்க எல்லா உங் உங்க காலடியலதா வந்து விழற மாதிரி உங்கள இது பண்ணிதா இருக் க்க மாதிரிக்கா அன்னிக்கு அவுங்க நெஜமாவே மனுஷனா இருந்தனா கொஞ்சமாது ஒரு மனசலவுலாயாது ஒரு வருத் த்தப் படுவாங்க ச்ச என்ன இப்டிப்பட்டவங்ளுக்கு நம்ம இவ்ளோல்லா பண்ணிட்டமே இவ்ளோலா நெனச் சிட்டமேனு நெனைப்பாங்க இல்ல அப்டி சொல்லாதீங்க காலோ நேரோனு ஒன்னு இருக்கு இப்ப தெரியாது காலோ கடந்து ஒரு நேரோ வரு அவுங்க பையனே அவுங் குள்ள ஓ இது பண்ணா அப்போ உங்ளோட இத அவங்க புரிஞ்சுப்பாங்கனு எனக்கு தோணுது திடீர்னு சொல்னுனு தோணுச்சு சொல்ற நடக்கு
சர்
பாப்போ அந்த ஆண்டவ இருக்கறது உண்மனா நடக்கு
அத அதா நன்றிக்கு பிரதிபலன் அந்த மாரி விஷ்யத்துல எனக்கு வந்து ஈடுபாடு கெடயாது நா உங்ககிட்ட எதிர்பாக்கவு இல்ல முதல நா வந்து அதுத உங்ககிட்ட சொல்ற ஆமா ஏன்னா நம்ம யாராவ வந்து கேட்டாலுமே யார இது போணாலுமே செரி நம்ம கிட்ட ஏதா வந்தாலுமே நா வந்து என்னால என்ன உதவி முடியுமோ என்ன அத நா வந்து க
அது ரொம்ப நல்ல விஷ்யோ ஆமா நம்ப அது ரொம்ப நம்பளால ஒருத்தவங்க ஹெல்ப் ம் இத ஆய்ட்டு நம்ப அவங்க நம்பளால சந்தோஷப்பட்டாங்கனா அது நம்புளுக்கு நல்லதுதா அது இதுல ஒன்னு பிரச்சன நீங்க அதே மாதிரி இருங்க உங்ள மாத்திக்காதீங்க நம்ப யாருக்கு கெடுதல் நெனைக்க க்காம இருப்போ நம்ளுக்கு கண்டிப்பா என்னைக்காருந்தாலு நல்லது நடக்கு
ஆமா ஆமா அதுக்கப்றோ உங்க வேல விஷ்யமா நீங்க அதாவது நீங்க ஏதோ ஒரு டி என் பி எஸ் சி எக்ஸாம்க்கு வந்து எதோ சென்டர் போறன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு அது
அது‌ நா ஒரு அதா போகணு அது இந்த பா பாப்பா ஸ்கூல் சேக்க வேண்டிதுருக்கு சேத்துட்டு அவள ஒரு ஒரு வாரோ ஸ்கூலுக்கு எட்டு போயிட்டு வரணுல அப்போ அத பாத்துட்டு சேத்து முடிச்சுட்டு போலா ஏனா என்ன பாப்பா பா த்தெக்கறதுக்கு செரியான ஆளு இல்ல பசங்கள பாத்துக்குணு ஆமா இன்னோனு இப்போ உன்ன விட்டுட்டு நா மட்டு போயிட்டா பசங்க வந்து தனியா இருக்கு ரொம்ப அது கஷ்டமாய்டு இவ்ளோ நாள் இருந்துட்டு இப்ப இந்த ஒரு மாசோ ஸ்கூல் சேத்த ஒடனே பாபா தனியா விட்ட மாரி இருக்கக்கூடாதுல்ல
அதனாலதா கொஞ்சோ பொறுமயா இருக்க என்னோட கணவருக்கு ச சம்பளோ போட்டது ஸ்கூல்ல எட்டு போய் சேத்துட்டு பாப்பா தேவயானதெல்லா வாங்கி குடுத்துட்டு அவுங்களுக்கு எப்டி ஒரு ஒரு வாரோ அவங்களய டெய்லி இட்டு போயி இட்டுட்டு வரணு கால்ல போயி மதியோ இதுல வண்டி வேற இல்ல எங்ககிட்ட அதனால எப்டி இட்டு போய்ட்டு வர்றதுன்னு ஒரு வேர அ அதுவேற ஒரே யோசனயா இருக்கு அதா இன்னொரு வண்டி ரிப்பேர் குடுத்த ஆக்ஸ்சடெண்ட் ஆச்சு கொஞ்சோ நாள் முன்னா அது திருப்பி இன்னு வரவே இல்ல ஸ்கூட்டி மட்டுந்தா இருக்கு அதுல ஒருத்தவுறு வேலக்கு எடுத்துரு போயிடுவாரு அதா யோசனையா இருக்கு எப்டி போறதுன்னு இங்கயே பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்ககிட்ட கேக் வே முடியாது அவங்க வச்சுட்டே இல்லன்னு தா சொல்லுவாங்க கேட்டாலு பேசமாட்டாங்க அதோட செரி அவங்க கிட்ட கேட்டு நம்ம அசிங்கப்படுறது கேட்காமலே இருக்கிறது நல்லதுன்னா கேட்க மாட்ட அவங்க கிட்ட அதனால எதாவது ரெடி பண்ணுவ அதா ஒரு ஆ அதா எதாது பண்ணணு இங் இங்க இருக்கு பாகூர் தான பக்கத்துல இல்ல இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இ எம் ஐ ல எலக்ட்ரிக் வண்டி எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அந்த வண்டிய அவர் எடுத்துட்டு போனா என்னா பெட்ரோல் வில ரொம்ப அதிகமாயிடுச்சா டீசல் வில அது ஒரு நாளைக்கு வேலைக் போறதுக்கே ஒரு இரநூரூபா போட வேண்டியதாருக்காமா மாச அதுவே ஒரு பத்தாயிரத்துக்கு மேல ஆகுதா அதுக்கு ஒரு வண்டி எடுத்து இ எம் ஐ கட்டுனாலே பத்தாயிரம் எடுத்து நம்மளுக்கு வண்டியே சொந்தமா ஆயி மாதிரி சொல்றாரு அவரு
ஆ அதா என்ன இப்டி மா நா நினைக்கிறே அதுக்கு நீங்க பக்கத்திலயே குடும்ப நல்லதா அவர் எங்க வேல பாக்குறாரோ அதுக்கு பக்
இல்ல அவரு வேல பாக்குறது பாண்டி செரி அங்க வந்து பையன் இங்க படிக்கிறா பாப்பா இப்ப இங்க பாகுல சேக்குறோ எல்லாரு அங்க போற மாதிரியான ஓ சூழ்நிலை இல்லல அங்க ஸ்கூல் போ வேண்டியது
பசங்க வந்து இப்போ வந்து நீங்க
அது வாடக குடுக்குறவ அவரு இல்ல இங் கணவர் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டருனா நா ஏழு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வந்தது அப்பவே அவரு வந்து எந்த வீட்ட விட்டு வரனதுக்கு ஒத்துக்கல எப்டி எப்டியோ சொல்லி பாத் அவரு இதெல்லா ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டாரு அவரு கிட்ட இந்த மாரி த வேற இடம் மாறணும்ன்னு சொல்றது நம்ப
கடவுள் வந்து அதுக்கு வந்து இதுக்கு ஒரு வழி பண்ணுவாரு ஆ சரியா நீங்க அத வந்து கவலைப்படாதீங்க இருக்குன்னு ஏதாவது ஒரு வழி தானாவே பொறக்கு ஏனா அது ரொம்பவே இது என்ன பொறுத்த வரைக்கு நீங்க இருக்கிற நீங்க அல்ரெடி ந நீங்க நெறையா இது பேசிருக்கணு அதாவது நீங்க இருக்கிற ஊர் வந்து கொஞ்சோ ரொம்ப கிராமோ உள்ள இருக்கிற கிராமம் ஆ ஒண்ணு வந்து பாண்டிச்சேரி பக்கத்துல பஸ் வசதியு கிடையா து ஆ எமர்ஜென்சி அதனால எல்லாமே கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க அதா நா என்ன சொல்றன்னா அ இதுக்கான ஒரே திருப்பி ஏன்னா பசங்க வந்து பெருசாறதுக்குள்ள நம்ம வந்து அவங்கள ஒரு நல்லா ஸ்கூல சேர்த்துடு அதுக்கப்றோ நீங்களு ஓ அடிக்கடி போய் பாக்குற மாரியு நம்ம இருக்கிற மாரிதா இருக்கணு அதுதா பசங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது இந்த மாரி ஒரு இடத்துல இருந்து பசங்க வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதோ இப்ப இது பண்றது கொஞ்ச நம்ம ஆ சாத்தியமில்லாததுனு நானா கருதுவே ஏன்னா வந்து நீங்க ஒரு அவசரனா கூடோ ஒரு பஸ் புடிச்சு இப்ப இன்னைக்கு ஏதாவது இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இப்ப ஒரு வண்டி இல்ல என்ன பண்றது தெரில இப்ப ஏதோ நீங்க இப்ப ஒரு பக்கத்துல பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கன்னு வச்சுக்கோங்கலே வண்டியோ பேருந்து வச இதுவே அதிகமாருக்கு பொழங்கிட்டு இருக்கு கரெக்டுங்களா அதனால நீங்க என்ன பன்லா நீங்க யோசிக்க வேணா வண்டியிலயே நம்மளால போ முடியாது வண்டி இல்லாம எங்கம ஏன்னா பஸ் வசதி அந்த ஊருக்கு வந்து எப்பயாவ்து ஒரு வாட்டி தா வருது கரெக்டா நீங்க அப்டித்தானே சொல்லிருக்கீங்க ஆ அப்டி ஆ இந்த மாரி இருக்கிற இடத்துல நீங்க இருக்கு போது எவ்ளோ கஷ்டமா இருக்கு ஏதோ திடீர்னு ஒரு
அது எனக்கு தெரியு இது நீங்க எல்லா சொல்றது எல்லா எனக்கு புரியு ஆனா என்னோட கணவருக்கு அவருக்கு அவங்க அப்பா அம்மா இருந்த வீடு அவங்க அப்பா கட்ன வீடு அந்த ஒரு இதுல அவருக்கு வாடக வீடு போனா அங்க வந்து வாடக இருக்கவங்களு எதாவது சொல்லுவாங்க வாடக குடுக்கணு அவரு அந்த ஒரு இதுல எப்பயு வரமாட்டாரு இல்ல
இருக்கற வீட்ட இல்ல இல்ல இந்த இருக்கற வீட்டி நா இது வந்து சாத்தியம் இல்ல
புரிது ஆனா அவரு அவர்கிட்ட நா பல வழியில சொல்லி பாத்துட்டே அ செரி ஒரு நடக் காத விஷ்யோ அதனால இப்பல்லா நானே அத பத்தி யோசிக்கறதே கிடையாது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்த நம்ம யோசிச்சு பேசி நம்ப மன நிம்மதி தா போவு சொல்லி நா அந்த விஷயத்த கடந்து வந்துட்டே நடக்காது அது
அதுவே வந்து கடவுள் வந்து அதுக்கு ஒரு அமை அமைப்பு ஆமா அதுக்குன்னு
இந்த எடத்த விட்டு கடவுளே என்ன எப்படியாவது இட்டு போயிடு வாருண்ற கடவு மேல தா அந்த நம்பிக் கிய போட்டு நா வச்சிருக்கே
அது நடக்கு நடக் நீங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா இதுக்கு வந்து இப்ப கொழந்தைங்க இதெல்லா வந்து ஆம் ஜி ஆனா இது ஏ யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரில நம்ம இந்த அளவு கொழந்தைங்க அந்த மாரில்லா யோசிக்கிறோ இதெல்லா ஏ சா கேமுல்லதா அப்டின் அவங்க யோசிக்கிறது இல்லனு எனக்கு புரில சரி விடுங்க இதெல்லா ஒரு பக்கோ இருக்குட்டு ஆனா கடவுள் வந்
அவருக்கு குறுகிய மனப்பான்மை அவ அவர் என்ன நனைக்கிறாரோ அது இந்த ஊர்ல இருந்தா தா அவரு நல்லா இருக்குன்றதா அவரோட மனப் பான்மை இந்த ஊர உட்டு போயிட்டா நம்ம நல்லா இருக்க மாட்டோ நெறைய பேர் இந்த ஊர உட்டு போய் தா இதாயிட்டாங்க நல்லா இருந்தவங்கல்ல இந்த ஊரு உட்டு எப்போ போனாங்களோ அப்பயே அவங்க எல்லா ஓடம் சரில்லாம போய் எறந்துட்டாங்க அவுங்க வீடு இத ஆயிடுச்சு அப்டி ஆயிடுச்சு நெறைய பேர் இந்த ஊ இந்த ஊர்ல இருந்தவுங்க பாகூர்ன்ற எடத்துக்கு போய் நெறைய பேர் இது ஆயிட்டாங்க அதனால அவருக்கு ஒரு பயோ இந்த ஊர உட்டு போனு யாருமே நல்லா இருந்ததா இல்ல அதனால நா இந்த ஊர வுட்டு வர் வரமாட்டேன்றது அவர் மனசுல ஆழமா இருக்கு ஆமா ஆமா ஆ அதான் மூட நம்பிக்கேய்னு நம்ப சொல்றோ ஆன அவருக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்குல்ல அந்த மூட நம்பிக்கையதா அவருக்கு பலமா இருக்கு அத மாத்தவே முடில அதனால நா முயற்சி பண்ணி பண்ணி தோல்வி அடைஞ்சுட்டே அதுல அதனால அத பத்தி அவர்ட்ட பேசவே நினைக்கவு மாட்டே பேசவு மாட்டே நானு
ஆ சரி சரி சரிங்க தோழி நீங்க ரொம்ப வருத்தப்படாதி
ஆமா என்ன பத்தி யோசிக்கிறவரா இருந்தா இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே நம்ப சந்தோஷமா நம்ப இருக் ம் எங்கனாச்சு போலா அவரு அதுக்கு வாய்ப்பே குடுக்க மாட்றாரு
அது வந்து நெறைய பேர் அதவே யோசிக்க மாட்டேங்குறாங்கல தன்னால உருவான குடும்போ வந்து ரொம்ப முக்கியோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து எல்லாமே குடுக்குணு அப்டின்றது மொதல்ல அவங்க இங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க அவங்க வச்சிரு காங்க இல்லையா அவங்களால அவங்களுக்கான குடும்போ அது இன்னுமே நல்லா இருக்கு அவங்க அம்மா நல்லா இருக் லைலா இருந்தா நல்லா இருக்லா மொத தன்ன நம்பி வந்தவங்கல ஃபர்ஸ்ட்டு நல்லபடியா வச்சுக்கலா அது வந்து நெறைய பேர் யோசிக் க்கிறதிஇல்ல நீங்க எந்த அளவு அவுங்கள ஒழுங்கா வெச்சிரு கிங்ளோ அந்த அளவு அவுங்களு வந்து எல்லாரையு நல்ல ஆமா எல்லாரு நல்லா எல்லாரு நல்லா பாத்துப்பாங்க அப்டி இருக்கிறவங்கதா இருக்காங்க நீங்க எந்த அளவு இது மாரி பண்றீங்ளோ அது வந்து அது சேரி சேரி விடுங்க திரும்பியு நம்ம அத பத்தி ரொம்ப இதுவா பேச வேணாமா நெறையா பேச வேண்டிது இரு கோ நம்ம வந்து நா வந்து என்னன்னா க்ல நல்லா சந்தோஷமா இன்னிக்கு எப்டி போச்சு நா இது மார் பண்லா அப்டின் பேச வந்த எனவே எதோ இதுக்குள்ள வந்துட்டோ
சேரி நா ஒரு குறுஞ்செய்தி ம ட்டு உங்ளுக்கு சொல்றன் ஒரு திது ஒரு சிம்பிளான விஷ்யோ நீங்க வந்து ஒரு முருங்கை கீர இருக்குல்ல அத வந்து நல்லா எடு வறிச்சிட்டு அலசி ஓ நல்லா ஒரு வெள்ள துணில உலர்த்திக்கு நல்லா காய் தண்ணிப் பதெல்லா இழுத்ததுக்கு அப் அப்றோ வாணல்ல போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சொ க க கல்லப்பருப்பு உளுந்து பொட்டுக்கல்ல தொவர பருப் ப்பு காஞ்ச மொளகா மிளகு சீரகல்லா அரச்சிட்டு இதையு போட்டு அரச்சிட்டு நீங்க பவுடர் மாரி வச்சிக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் மாரி கூட சாதத்துல சூட சாதத்தில இத போட்டு நெய் நல்லா சூடு பன்ணி ஊத்தி பெசைங்க சாப்புலா இல்ல பசங்க கூட ஸ்கூலுக் குடுத்து அனுப்பலா இது வந்து ஒருத்தவ்ங்க எனக்கு இன்னிக்கு பகிர்ந்தாங்க இந்த ஒரு இத அத நா உங்களுக்கு சொல்ணுன் நெனச்சுட்டே இருந்தே அதனால தா இப்ப சொல்றே நீங்க அத ப பசங்களுக்கு குடுத்து பாருங்க செஞ்சு குடுத்து பாருங்க ஆமா செரி தோழி அழைத் தமைக்கு நன்றி இரவு வணக்கம் நல்லா தூங்குங்க நிம்மதியா தூங்குங்க சீக்கிரம் படுங்க
நானு சிக் ஆ நானு சீக்கரமா படுக்க நீங்க நல்லபடியா தூங்குங்க சரிங்களா ம் ஆ நன்றி வணக்கம்